ஹலோ
எப்புடி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
நா நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா ரொம்ப நாள் ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணிருக்கீங்க இவ்ளோ நாளா காலே பண்ல
எனக்கு கொஞ்சோ வீட்ல வேலைங்க தோட்டத்திலயு வேலைங்ளா அதனால அவங்களுக்கு டைமே கெடைக் ட்ல நானு ரொம்ப நாள் போன் பண்ணுனு நெனச்சிட்டே இருந்தே இன்னைக்குதா டைம் கெடச்சிருக்கு
ஓ அப்டிங்களா சேரி சேரி வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்ளா
அ நல்லாருக்காங்க உங்க வீட்ல கொழந்தைகளா நல்லாருக்காங்ளா
ஆ எல்லாரு நல்லாருக்காங்க
வீட்டு வேலையெல்லா முடிஞ்சுதுங்களா
ஆ எல்லா வேலையு முடிஞ்சுதுங்க அப்பறோ கோயிலுக்கெல்லா போனீங்களா
ஆமாங்க தை பூசதான் கேக்குறீங்க
ம் ஆமாங்க
ஆமாங்க நாங்க பழனி போயிருந்தோங்க கோயிலுக்கு
ஓ அப்டிங்களா சேரி சேரிங்க பழனி எல்லா சூப்பரா இருந்திருக்குமே
ஆமாங்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஆனா ரொம்ப கூட்டங்க
ஓ அப்டிங்களா ஆமா இந்த தைப்பூச டைம்ல ரொம்ப கூட்டங்க அதுவு எங்க ஊர்லைல்லா தைப்பூச டைம்ல ஒரே திருவிழாவா இருக்கு
ஆமாங்க நா நடந்து போனோ பாத யாத்திரை போயிருந்தேங்க மூணு நாள் போயிருந்தே
ஓ அப்டிங்களா எனக்கு பாத யாத்திர போணுனு ரொம்ப ஆசங்க ஆனா பாதிரயாத்திரைல இது நாள் வரைக்கு நா போனதே இல்லைங்க எப்டி இருந்ததுங்க பாத யாத்திர போனதெல்லா
நானு இந்த டைமு மொதல் மொறையா போறேங்க கொஞ்சோ தூர நடக்கறக்கு ரொம்போ கொஞ்சோ கஷ்டமாதா இருந்து ச்சு ஆனா நா ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேங்களா நெறவேறிடுச்சு அதனால கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டேங்க மூணு நாள் மூணாவது நாள் போகுபோது கோவில் பக்கத்துல போபோது அந்த கலைப் பல்லா போயிடுச்சு சாமி பாக்க போறங்ற ஒரு ஆர்வத்துலயே எனக்கு ஒடம்பு வந்து டயடே தெரிலிங்க
அப்டிங்களா சேரிங்க சாமி என்ன வேஷத்துல இருந்ததுங்க என்ன வேஷத்துல பாத்தீங்க
நாங்க ராஜா வேசத்துல தாங்க பாத்தோ
உ ம் அப்டி ஆ சேரி சேரிங்க நா இது நாள் வரைக்கு பழனி போயிருக்கேங்க ஆனா மேல ஏறி இருக்கே ஆனா ஸ் சாமி எந்த ஒரு வேஷயத்தலயு பாத்தது இல்ல சாமியு என்னால பாக்க முடியலைங்க ஒவ்வொரு வருஷமு போபோதெல்லா செரியான கூட்டமா இருக்குங்க அதனால நா ஒவ் ஒரு தடவ கூட சாமிய பாத்ததே இல்லேங்க
ஓ அப்டிங்களா நாங்களு வந்துங்க கூட்டமா இருக்கிற சமயத்துல எப்போமே போக மாட்டோ நாங்களு அது கூட்ட மில்லாத சமயத்துலதா போவோ ஆனா எப்போவுமே அங்க கூட்டமாதா இருக்கு இந்த விசேஷ நாள்ல போகாம மத்த நாள்ல போனோம்னா கொஞ்சோ சீக்கிரமா சாமி பாத்து நல்லப் படியே கும்பிட்டு வரலா
ஓ அப்ப ஃப்ரீயா இருக்க டைம்ல போனோம்னா சாமிய பாக்லாங்களா
ஆமாங்க விசேஷ டைம் போனீங்கன்னா எல்லாரு அதே டைம்ல வந்து சாமி பாக்கணுனு வரபோது ரொம்ப கூட்டமாயிரு அப் ப நம்மளுக்கு ஒரு நிமிஷ கூட சாமிய பாக்கறக்கு விட மாட்டாங்க நம்ம அப்டியே வந்துருவோ நிம்மியக் விசேஷம் இல்லாதப்ப போனீங்கன்னா கொஞ்ச நேர நின்டு நல்லா பாக்லா
செரிங்க நா கண்டிப்பா எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி கூட்டிட்டு போ சொல்றேங்க இன்ன நா ஒரு தடவ கூட சாமிய வேசத் தில பாத்ததே இல்லேங்க பழனி நெறைய டைம் போயிருக்கே ஆனா ஒவ்வொரு தடவயு மேல போய் பாத்ததே இல்லைங்க இப்ப எங்க அக்கா பொண்ணுக்கு கூட காது குத்துனாங்க பழ னிலதா குத்துனாங்க மேலதா குத்துனாங்க ஆனா சாமி அப்ப கூட சாமி பாக்க முடியலங்க எங்களால நாங்க யாருமே அந்த அன்னைக்கி சாமி பாக்கவே இல்லேங்க
ஓ விசேஷ டைம்லயா போயிருந்தீங்க
இல்லயே விசேஷ டைம்ல்ல இல்லைங்க நார்மல் டைம்ல தா போயிருந்தேங்க நார்மல் டைம் போயுமே பாக்க முடியலீங்க ரொம்ப கூட்டோ ஞாயிற்றுக்கெழம நாள் போயிருந்தோங்க
ஓ ஞாயித்துக்கெழம போனீங்கன்னா கூட்டமாதா இருக்கு
ஞாயித்துக்கெழம போயிருந்தா பாக்க முடியாது ஏங்க அப்பறோ ரொம்ப கூட்டமா இருக்குங்க எட ப்பட்ட நாள்லதா போகணுங்ளோ
ஆமாங்க எடப்பட்ட நாள்ல போனைங்னா நம்ம சாமி நல்லா பாக்லா அப்றங்க நாங்க கோ எங்க பழனி போயிட்டுங்க பக்கத்திலயே இன்னொரு கணக்கம்பட்டி கோயில் ஒண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்கில்லங்க அங்கயு போயிருதோங்க அங்கயு சூப்பரா இருன்ச்சுங்க சரியான கூட்டங்க எல்லாரு அன்னதானத்துக்கு பொருள் எல்லா நெறைய வாங்கி போட்றாங்க அவ்ளோ கூட்டம் அங்கயு வேண்டுதல் எல்லா நெறைவேறுதாமாங்க
ஓ அப்டிங்களா கணக்கம்ப்பட்டியு போயிருக்கீங்ளா அங்க நா போனதே இல்லைங்க கணக்கம்ப்பட்டி ஒரு நாள் கூட போனது இல்ல அது எப்புடி பழனில இருந்து ரொம்ப தூரங்ளா
இல்ல இல்லைங்க கொஞ்ச தூரதாங்க ரொம்ப தூரமெல்லா இல்ல போ முடியு ஓரளவுக்கு ரொம்ப டிராவல் பண்ற மாறி வராது பக்கத்துலதாங்க
ஓ அப்பிடிங்ளா சேரி சேரிங்க நா ரொம்ப தூரன்னு நெனச்சிட்டு இருக்கேங்க கணக்குப்பட்டி வந்து ரொம்ப தூரம் பழனில இருந்து ரொம்ப தூரோ அப்பிடின்னு நெனச்சிட்டு இருக்கோங்க
இல்லைங்களே நெறைய பேர் சொல்லுவாங்கல்ல நாங்க பழனி கோயிலுக்கு போயிட்டு பக்கத்துலயே அதுக்கும் போயிட்டு வந்தோ அப்டின்னு சொல்லுவாங்கல்லங்க அந்த மாறிதாங் பக்கத்துல தாங்க இருக்கு நானும் ஒரு டைம்தா போயிருக்கே ஆ அப்றோ இந்த அன்னதான பொருட்கள காணிக்கை எல்லா வாங்க மாட்டாங்கங்க நம்ம அன்னதான பொருட்கள நம்ம ஆசைப்பட்டன்னா அன்னதான பொருட்களா குடுக்கலாங்க
ஓ ஓ அப்பிடி குடுக்கலாங்ளா சேரி சேரி ஆனா அங்க கண்டிப்பா ஒரு நாள் போகணுங்க அங்கயு போணு அப்றோ இந்த சூளத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்ளா
இல்லைங்ளே
சூலக்கல்ன்னு சொல்லி கோயில் ஒன்னு இருக்குங்ளாமா சூலக்கல்லுக்கு நா போனது ஆ சூளக்கல்லுங்க அந்த கோயிலுக்கு போனது இல்லைங்க
ஓ அது நா நெறைய டைம் போயிருக்கங்க நெ அதாவது நா அதிகமா போயிருப்பே மருதமலையு சூளக்கல் கோயில் தா நா அதிக டைம் போனதேங்க
அந்த சூழக்கல் எங்க இருக்குங்க நா கேள்விப்பட்ருக்கே ஆனா சூழக்கல் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க அ
பொள்ளாச்சியிலங்க
ஓ பொள்ளாச்சியில இருக்குங்ளா பொள்ளாச்சியில இருந்து உள்ள போகணுங்ளா
ஆமாங்க பொள்ளாச்சியில இருந்து பத்தா நம்பர் முத்தூர்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு பக்கத்துல இருக்கு சூழக்கல்
பொள்ளாச்சின்னா என்ன பொள்ளாச்சின்னா பொதுவா எல்லா என்ன சொல்றாங்கன்னா ஆனமலை ஆனமலை கோயில் மட் டுந்தா சொல்றாங்கங்க வேற எந்த கோயிலும் சொல்லலைங்க
இல்லங் நெறைய கோவில் இருக்குங்க பொள்ளா ச்சில சூழக்கல் கோயில் இருக்கு இன்னும் நெறையா கோயில் அந்த அந்த வழியிலயே அதாவது நீங்க ஆனமலை வழி ழியே இன்னும் நல்ல நெறைய கோயில் இருக்கு நம்ம அந்த ஒரே ஒரு கோயிலுக் மட்டு பஸ்சுல போனம்னா ஒரே ஒரு கோயில் மட்டுந்தா எங்க போனாலு போக முடியு இதே நம்ம கார் புடிச்சிட்டு அந்த மாறி போனம்னா நம்ம பக்கத்துல இக்கற கோயில்கள் எல்லா போய் பாக்கலா அப்புற இந்த இடங்கள் எல்லா சுத்தி பாக்குறதுக்கு போலா பொள்ளாச்சி தாண்டுனா அந்த இடம் நெறையா பாக்கற மாறி எடங்கல்லா இருக்கு அந்த மாறி ஆழியார் டேம் அந்த மாறியெல்லாம் போய் பாக்கலாமில்லங்க
உம் உம் சேரி சரிங்க இல்லங்க அவ்ளோக்கா அங்க எல்லா எங்கயு போனதில்லைங்க ஆலியார் வேணா போயிருக்கேங்க அதுவு ஒரே ஒரு டைம் அங்க ஒரு பங்க்ஷன் போறதுனால போயிருந்தேங்க அதுக்கப்றோ அங்க எங்கயுமே தெரியாதுங்க எனக்கு நீங்க சொல்லிதா தெரியுது சூழக்கல் அங்கதா இருக்குன்னு நீங்க சொல்லிதானே தெரியுது எனக்கு சூழக்கல் போணும்னு ரொம்ப ஆசைங்க
ஆனா வண்டியிலயே போயிடலாங்க பஸ்ஸும் கூட பஸ்ல போறதும் கூட கொஞ்சோ ரிஸ்கு தா நமக்கு டைம்முக்கு போயிட்டு வர முடியாது வண்டியில வந்து ஷார்ட கட் இருக்குங்க எங்க ஊரு வழியதா ஷார்ட கட் இருக்கு அதுல போனேன்னு வச்சிகிங்க சீக்கிரோ போயிட்டு வந்துடலா அது காட்டு பாதையிலதா போகு டிராபிக்கு அதிகமா இருக்காது நம்ம சீக்கிரமா போயிட்டு வந்தலாங்க நாங்க அப்டிதா போவோ
ஓஹோ அப்டிங்ளா செரி செரிங்க அப்ப நா வீட்டுக்காரர் கிட்ட சொல்றேங்க வண்டியிலயே போற தூர தா அப்டின்னு நா சொல்றேங்க அப்ப இந்த இந்த கோயிலு கேள்விப்பட்டிருக்கீங்ளா கட்டில் மாரியம்மன் கோயில் சொல்லியிருக்காங்க இல்லங்க
அது இங்க சேலத்துல இருக்கறதானுங்க
தெரியாதுங்க அந்த கட்டில் மாரியம்மன் கோயில்னு சொல்லிருக்காங்க ஆனா அந்த கட்டில் மாரியம்மன் கோயில்னா என்ன சாமி அது என்ன கோயில் எனக்கு தெரியலங்க தெரிஞ்சவங்க சொன்னாங்க நா கட்டில் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தன் சொன்னாங்க அதா அந்த கோயில் போயிருக்கீங்ளா கேள்விப்பட்டிருக்கீங்ளான்னு கேட்டேங்க
கேள்விப்பட்டிருக்க கட்டளை மாரியம்மன் கோயிலனு சொல்லுவாங்க சேலத்துக்கு வாழ்பார பக்கமோ வாழ்பார பக்கமோ இருக்குன்னு தா எனு ஞாபகோ அங்கதா அந்த இடத இருக்குன்னு நினைக்கிறேங்க ரொம்ப தூரம் போகுனு சொன்னாங்க அதுவு சக்தி வாய்ந்த கோவில் தானங்களாமா பாக்க போனாலு அந்த அம்மன் மாரியம்மன் வர மாதிரி அ சூளக்கல் மாரியம்மன் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் அப்புற கட்டளை மாரியம்மன் இதெல்லா வந்து நம்ம நோய் தீர்க்கிற கோயில்னு சொல்லுவாங்க த அம்மா போட்டாலோ அதனால ஏதாச்சு பாதிப்பு வந்து போனாலே அந்த கோயிலுக்கு போயி பரிகாரம் பண்ணிட்டு வேண்டுதல் வச்சிட்டு அ சாமி கும்புட்டு நம்ம பண்ணுணோம்னா ரெடி ஆயிருங்களாமா அங்க போய் பரிகாரோ பண்ணிட்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க
ஓஹோ அப்டிங்ளா செரி செரி அப்ப அது வந்து அது பரிகாரகான் பரிகாரக்கானமான கோயில் அது அப்டி தானுங்க
கண்டிப்பாங்க நம்ம சோளக்கல்லுல அம்மா வந்துச்சின்னா நீங்க வேண்டுதல் சாமி கிட்ட வச்சிறீங்ளா கண்டிப்பா சரியா வரும் நீங்க ஏனா எனக்கு வந்து அம்மோ வந்ததுங்க அதாவது மண்ணாங்கேட்டி மாரியம்மன்னு சொல்லி கண்ணத்துல வரும்மிலங்க
ஆமாங்க அது வந்து இந்த நகைக்கா விட்டு வரசாமின்னு சொல்லுவாங்க இல்லங்க தங்க நகைக்கி ஆசைப்பட்டு வர சாமி அப்டிம்பாங்க
அது நாம வந்து எப்போம்மே தங்க நக போட்டுதான இருக்குறோ
ம்
அப்புறோ அது வந்து ரொம்ப முடியலங்க காய்ச்சலு வாமிட்டு தலைவலி அப்ரோ எங்க அப்பா வந்து அடிக்கிகோருக்கா வெள்ளிக்கேழம வெள்ளிக்கேழம அந்த கோயிலுக்கு போவாரு எப்டின்னா எங்க அப்பாவுக்கு ஒரு கண்ணுல சின்ன நரம்பு பிரச்சன வந்துச்சி இங்க அதனால ஹாஸ்பிட்டலு க்கு போம்போது ரெடி ஆகலீங்க கண்ணாடி போட்டு ஆப்ரே பண்ணி ரெடி ஆகல அந்த கோவிலுக்கு எங்க அப்ப வார வார வெள்ளிக்கழமே போவாரு போனங்காட்டி ரெடி ஆயிடுச்சி அதனால எங்க அப்பாக்கு அந்த கோவில் ரொம்ப பிடிக்கு ரொம்ப நம்புவாரு அப்ரோ எனக்கு அம்ம போட்டப்போ அப்பா வேண்டிட்டு ரொம்ப முடியலைங் ஹாஸ்பிட்டலந்து இங்கே பக்கத்துல இருந்து வந்து இன்ஜெக்ஷன்லா போட்டு போனாங்க அந்த அளவுக்கு முடியாம அயிடு ச்சி அப்ரோ அப்பா போயி அங்க வேண்டுதல் வச்சி தீர்த்தம் வாங்கிட்டு வந்து உம் தெளிச்சி உட்டு இந் செத்திநூறு எல்லா வச்சி உட்டதுக்கு அப்ரோ ஓர் அளவு ரெடி ஆயிடுச்சிங்க அதுக்கப்புறோ நாங்க போய் பூ முடி குடுத்துட்டு வந்தோ
ஓஹோ அப்பிடிங்ளா எங்க எங்க மாமியார் வந்துங்க அ பாப்பாவுக்கு வந்து கண்ணுல வந்து ஏன்னோ பேரச்சன இருந்ததுங்க ரொம்ப செவப்பா இருந்தது கண்ணு அதுக்கு வந்து சூழக்கல்ல வேண்டி இந்த கண் அடுக்குன்னு சொல்லுவாங் இல்லேங்க கண்ணு மாதிரி இருக்கு இல்லேங்க அதை வாங்கிக் கொண்டு போயி சூளக்கல்ல வச்சுட்டு ட்டு வந்தாங்க வேண்டுன்னோ அடுத்த நிமிஷமே பாப்பாவுக்கு ரெடி ஆயிருச்சுங்க கண்ல அடுத்த நாளே ரெடி ஆயிருச்சுங்க கண்ணுல இருக்கற செவப்புல்லா போயிருச்சுங்க அப்பறோ உடனே அவங்க என்ன பண்ணாங்க அந்த வாரத்திலயே போயி கண்ணட கண்ணு பொம்ம கண்ணடக்க வந்து கண் பொம்மை வாங்கிட்டு வந்து கோயில போய் வச்சி சாமி கும்புட்டு வந்தங்க இங்க
ஆமாங்க நீங்க சொன்னது கரக்ட் தா அந்த மாரி நெறையா வேண்டுதல் அ கடவுள் வந்து நெறைவேற்றுது அந்த சாமி அதுனால நெறைய பேர் போறாங்க ரொம்ப அத செவ்வாய் வெள்ளிதா அங்க ரொம்ப கூட்டமா இருக்கு நம்ம செவ்வாய் வெள்ளி போனாதா நல்லாவு இருக்கும் கூட்டமும் ஜாஸ்தியா இருக்கும் ஆனா சோளக்கல்ல அந்த அதாவது ஆடி மாச மட்டும் தா ரொம்ப கூட்டமா இருக்கும் மத்த மாசம்லா போனம்ன்னா ஓ அளவுக்குதா இருக்கு நீங்க போம் போது சொல்லுங்க நானு ஓ ஷார்ட கட் உங்களுக்கு குறுக்கு வழி சொல்லித்தர
சரி நீங்க சொல்லுங்க ஏன்னா நா கண்டிப்பா போணு சூளக்கல் போணும்னு ரொம்ப நாள் ஆசங்க சூளக்க கல் மட்டும் போகவே முடில அந்த சாமிய பார்க்கணும்னு ரொம்ப மனசுக்குள்ள ஆச அந்த சாமிய என்னால பாக்கவே முடியலங்க ஒவ்வொரு தடவையு தடுங்கல் தா ஆகுது அந்த கோயிலுக்கே என்னால போகவே முடில
சேரிங்க நா சொல்ற நீங்க நான்ங்க எப்ப போறீங்களோ அப்ப சொன்னீங்கன்னா நா சொல்ற முடிஞ்சா நானு கூடவே வர்ர சேரிங்களா ம் சேரிங்க வச்சுட்டுங்களா
ஆ சேரிங்க வைக்கிரங்க